வணக்கம் ஹலோ வணக் கம் எப்பிடி இருக்கீங்க சார் ஆஹ் கேக்குதுங்க கேக்குதுங்க சகோதரி துணி துவச்சிட்டு இருக்கேங்க சகோதரி மிஷின்ல துணி துவச்சிட்டு இருக்கு
செரிங்க சகோதரி
சொல்லுங்க ச சகோதரி இன்னைக்கு என்ன இத பத்தி பேசலாம் தலைப்ப பத்தி
ஆஹ் உங்களுக்கு புடிச்சது உ உங்க உங்களுக்கு புடிச்ச இடம் புடிச்ச உங்களுக்கு என்னென்ன புடிக்கும் அதை பத்திலாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாமா சகோதரி
ஆஹ் சேரிங்க ஏ எனக்கு மொ பிடிச்ச நீங்க சொல்லுங்க மொதல்ல இல்ல நான் சொல்லட்டுமா
ஆஹ் சேரி முதல்ல நீங்களே சொல்லுங்க அப்புறம் நான் சொல்றேன்
சேரி அஹ் பஃஸ்ட்டு வந்து எ உடை ஆடைகள்ல இருந்து போலாங்கிளா
ஆஹ் ஓகே சகோதரி ஆட நீங்க ஒண்ணு சொல்லுங்க நான் ஒண்ணு சொல்ற மாத்தி மாத்தி ஒவ்வொன்னு சொல்லிக்கலாம்
ஆஹ் சேரி எனக்கு வந்து இந்த புடவையில வந்து காஞ்சிபுரம் பட்டு ரொம்ப புடிக்கும்
ஓ சேரிங்க சகோதரி எனக்கு வந்து புடவையில வந்து எனக்கு வந்து சில்க் செரீன்னு சொல்லுவாங்காலா ச ரொம்ப சாப்ட் ட்டா வந்து இருக்குல சகோதரி இந்த பட்டு இந்த அதுலயே கொஞ்ச கிரா அந்த கிராண்டா இருக்குல்ல சகோதரி அந்த பட்டுபுடவைலா இருக்குல சகோதரி அதுலே கொஞ்சம் கிராண்டா டிசைனா இருக்குல்ல ட்ரெண்டிங்கா இருக்குல்ல அந்த மாரி சாரீஸ்லா எனக்கு புடிக்கு அந்த மாரி சாரீஸ் எனக்கு வந்து புடிக்கு சகோதரி எனக்கு
உம் உம் உம்
மத்தபடி சுடிதாருங்க
ஆஹ் சுடிதார்ல வந்து மோஸ்ட்லி நா வந்து மேக்சி டா மேக்சி டாப்சு குர்த்தா அந்த மாரில்லா நா போடுவே சகோதரி அதனால கொஞ்ச எனக் கு அந்த மாரிலா புடிக்கு நா அதிக வந்து வெளிய போனா மோஸ்ட்லி சுடிதார்தா சகோதரி மோஸ்ட்லி குர்த்தா டாப்ஸு மேக்ஸி அதா நா வியர் பண்ணிட்டு இருக்கே நா சகோதரி பொடவைங்கறது வந்துட்டு கல்யாணோ ஆயி ஒரு கொஞ்ச நாள் வரைக்கு கட்ன சகோதரி இப்ப வந்துட்டு தம்பி பிறந்ததுக்கு அப்புற நம்ம க்கு பொடவைய கட்டிட்டு நமக்கு ஒத்து வர மாட்டிங்து அவனையு தூக்கிக்கிட்டு பொடவையு கட் டிக்கிட்டு அ அன்கம்ஃபர்டபுளா இருக்கு ஒரு மாதிரி இருக்குலா செட்டாக மாட்டேங்குது சகோதரி
கண்டிப்பா கண்டிப்பா
க்கியமான பங்க்ஷன் அப்டிங்கும் போது மட்டு நா க கல்யாணோ இது வந்து கட் டிப்ப சகோதரி நானு உங்களுக்கு எந்த மாரி உணவு பழக்கத்துல பாத் பாத்தம்னா எனக்கு வந்துட்டு டிஃபன்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு பரோட்டா பிடிக்கு சகோதரி
உம்
பரோட்டா அதுக்கு அப்றோ நூடுல்ஸ்னே எனக்கு புடிக்கு சகோதரி அதுக்கப்றோ பிரியாணியில பாத்தீங்கன்னா வந்து வெஜிடபிள் பிரியாணி சிக்கன் பிரியாணி அந்த மாரில்லா வந் து எனக்கு பிடிக்கு சகோதரி அப்றோ ஸ்வீட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு பால்கோவா பாதுசா இந்த ரசகுல்லால்லா புடிக்கு ச
உம் உம் சரி சரி சரி எனக்கு டிஃப ன் ஐட் ஆப்பம் ரொம்ப புடிக்கு அதுக்கப்புற வந்து ஆமா ஆமா
சேரிங்க சகோதரி
அப்புற வந்து மத்தியோ
ஆஹ் சகோதரி நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுங்க சகோதரி ஹலோ சகோதரி ஹலோ சகோதரி நீங்க பேசுறது எனக்கு கேக்க மாட்டேங்குது ஹலோ ஹலோ க்கீங்களா சகோதரி